சொல்லுமா ஆஹ் கேக்குது கேக்குது கேக்குது உம் சரி உன் மகளுக்கு எத்தன மணிக்கு ஸ்கூலு
காலைல எட்ரைக்கி எட்ர மணிக்கி
ஐ எட்ரைக்கி போயிட்டு எத்தன மணிக்கு கூட்டிட்டு வருவ
எப்டி இருக்குன்னு சொல்லு இப்ப
உ ஆ வெச்சுப்போ இல்ல வெள்ளன கெளப்ப முடி வெள்ளல்ல எந்திரிச்சுவாளா
நா ஸ்கூலு போகறதுக்கு முன்னாடியே எந்திருச்சிருது தூங்க வெச்சிருவே நைட்டு ம் எ எட்டு மணிக்கு சாப்பாடு உட்டனனா எட்ரைக்கலா துங்க வச்சுடுவே எட்டரை ஒன்பது மணிக்கு துங்க வச்சிருவே தூங்க வெச்சிட்டு காலைல எஸ் நடுவுலயே எந்திரிச்சுருப் ஆ சம்டைம்ஸ் ஆ ஐன்சி
உம் இல்ல நைட்டு தூங்க மாட்டாளா
பேசுறது விட்டுவிட்டு கேக்குது
கேக்குதா
ஆஹ் இப்ப கேக்குது
நைட்டு வெட்கையா இருக்கு அதனால தூங்கிருது சேரி இது பண்ணி தூங்குறா சினிங்கிட்டே தூங்குதா ஒரு ஆள் தூக்கமே இல்லை தான் பிரச்னை
நீ எத்தனை மணிக்கு தூங்குவ
நான் எங்க தூங்குறேன் அப்படின்றியா
கால் வலிக்கிதுண்ட்டு நைட்ல சினிங்கிட்டே இருக்கா ஒரு இதுவா தூங்க மாட்டேங்கிறா
ஓடிட்டே இருக்களோ அங்கட்டு இங்கட் உம்
ஆமா வீட்டுல நின்னுட்டே தான் இருக்கும் உக்காருன்னாலும் உக்காராது நின்னுட் ன்னுட்டே டிவி பாக்கும் நின்னுட்டே தான் இருக்கும்
அதான் கால் நோவுது போல லேசா சுடுதண்ணி வச்சு கால்ல ஊத் டியூட்டினா செட் ஆய்க்கும்
ஆஹ நைட்டு தூங்குறப்ப பாக்றோம் தூங்கரப்போ இது பண்ணிட்டுதான் தூங்க இந்த இது ஸ்நாக்ஸ் தான் குடுக்குறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன குடுக்குறதுன்னு தெரியல
பொட்டுக்கடல குடுத்து விடு நான் நிறையா லிஸ் சேர் சேரி நான் சொல்றேன் நான் அதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆயி தின்னி பொட்டுக்கடல குடுத்து விடு அஹ் பிஸ்கட்லாம் குடுக்காத ஆஹ் வெறும் பொட்டுக்கடல போட்டுக்குடு அஹ் இது ஸ்வீட் கான் இருக்குல அஹ் அத வந் த வேக் ங்க வச்சு ஆஹ் பேபிகான் இருக்குல அது அ அந்ததெல்லாம் வந்து வேக வச் சீர் லேசா உப்பு போட்டு வேக வச்சு உதுத்து குடுத்து உடு உட் குட்டி பேபிக்கான வந்து அப்படியே குடுத்து உடு கான் மாரி ஸ்வீட் கான் மாரி இரு
ஆன அத அப்படியே சாப்ட மாட்டாளே பேபி அப்டியே சாப்ட மாட்டா அவ
அப்ப கட் பண்ணி கட் பண்ணி போட்டுடு வேக வச்சுட்டு கட் பண்ணி போட்டு விடு ஒரு ஃபோர்க் மாரி குடுத்துட்டீன்னா அத வச்சு குத்தி குத்தி சாப்பிட்டுக்குங்க வீட்ல வந்து காலையில அத ஒண்ணு குடுத்து சாப்பராளானுட்டு ப்பண்ணி பாத்துக்கோ மில் ட்றாளா ஒழுங்கா சாப்டுறாளா அப்டின்றது டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோ அத வந்து அது லிஸ்ட்ல எழுதி வச்சுக்கோ ஒரு இதுல என்னென்ன எல்லா இருக் லிஸ்ட்ல எழுதிச்சுக்கோ கல்ல ச்சி எள்ளச்சு கொக்கச்சு இதெல்லா குடுத்து விடு ஆஹ் வேர் ருக்கவே கள்ள சி கொக்கச்சி எல்லாம் தெரியுமா கல்ல த்தினா கடல மிட்டாய்
உம் உம் உம் உம்
ஆஹ் அந்த கடல மிட்டாய் சதுர சதுரமா இருக்கும்ல அதுவே மூணு ஃபிளேவர்ல இருக்கும் கல்லச்சி இருக் க்கும் பொக்கச்சு இருக்கும் அஹ் எள்ளச்சும் இருக்கும் இது மூணு பேக்கட்டும் வாங்கிச்சு எப்டினா டெய்லி ரெண்டு ரெண்டு குடுக்கலா அதெல்லா ஹெல்த்தியாதா இருக்கும் ஆஹ் வறுத்த வேர்க்கடல வாங்கி வச்சுக்கோ அத வந்து தோல மட்டு ஹ தேய்ச்சுப்புட்டு ஹ ஊதிட்டு தோல் இல்லாம குடுத் த்தூடு
ஓ சரி சரி சரி
அப்புறம் அரிசிய வந்து வெரும் சட்டில வறுத்துட்டு ஆ பொரி அரிசி மாரி குடுத்துடு நல்லா பொரிஞ்சு வரும் அரிசி ஆஹ அந்த பொறி அரிசி குடுத்துடு அது வந்து புடிக்கலனு சொன்னானா லேசா நாட்டு சக்கர போட்டு மிக்ஸ் பண்ணி குடுத் த்தினா சாப்ட்டுக்குவா தண்ணி நெறய குடுத்து விடு தண்ணி நல்லா தண்ணிய வந்து ஃபுல்லா பினிஷ் பண்ண வச்சுருங்கன்னு சொல்லி மேம்கிட்ட சொல்லி் குடுத்துட்டு வா ஒரு சின் சின்ன வாட்ரு கேனுதான எப்படியு ஆஹ் சின்ன வாட்ரு கேன்தா எப்படியும் குடுத் துடுவ அந்த சின்ன வாட்ருகேன வந்து அத ஃபுல்லா தண்ணி குடிக்க வச்சுருங்க அப்டின்னு சொன்னீனா ஒரு நாளைக்கி அந்த ஒரு பாட்டில் அவ குடிச்சாலே அன்னைக்குள்ள தண்ணி வந்துரும் அவளுக்கு ஒடம்புக்கு தேவையான தண்ணி வந்துரும் அஹ் மாதுளம்பழோ உதுத் த்து குடுத்துடு அஹ் வாழப்பழத்த வந்து வாழப்பழ சாப்டுவா வாழப்பழம் புடிக்கும்னா வாழப்பழத் அத கட் பண்ணி ஃபோர்க் போட்டு குடுத் த்து விடு ட்டி ஃபோர்க் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோ சின்ன சைஸ் போக்கு ஒன்னு இருக்கும் ஆமா ஒரு அந்த ஸ்நாக்ஸ் டப்பாக்கு அந்த ஸ்நாக்ஸ் டப்பாக்குள்ள வைக்கிற மாரி ஒரு சின்ன குட்டி ஃபோர்க்கு வாங்கிட் த்தினு வச்சுக்க அத வந் வந்து அதுல போட்டு குடுத்து விட்டியினா போக்குக்காகவே சாப்டுக்குங்க தேவ் எல்லா அப்பிடிதா பண்ணுவா அஹ் நார்மல் பூன விட ஃபோர்க்ல சாப்ட ஆ ரொம்ப ஆசப்படுவா அதனால ஃபோர்க்
ஆ நட்ஸ் நட்ஸ் வச்சு ஏதாச்சு சொல்லு
ஆஹ் நட்ஸும் ஆஹ் அது வந்து நா காலையிலயே குடுத்துருவே அதெல்லா காஸ்ட்லியா அதனால அங்க போய் செதறுங்க சிந்துங்க வேஸ்ட் ஆக்கிருங்கன்ட்டு நான் கையோட இருந்து சாப்பிட வச்சுருவே காலைல
ஓகே ஓகே
அ அப்பற வந்து ஆ இந்த காராபூந்தி அதெல்லா இருக்கும்ல அதெல்லா இந்த ஸ் சாப்டுவா அதனால அந்த முறுக்கு காராச்சோவு இதெல்லா இருக்கும்ல
ஆமா
ஆஹ் அதெல்லா வந்து ஒரு செட்டு வாங்கனம்னாலே ஒரு வாரத்துக்கு வந்துரு மாத்தி மாத்தி குடுக்குறதுக்கு வச்சுக்குவே ஒரு நாள் முறுக்குனா ஒரு நாள் காராச்சேவ் ஒரு நாள் வந் து பூந் காரா பூந்தி அது ஒரைக்கிதான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாத்து டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு ஓரப்பு இல்லாததா குடுத்துக்கணு இதெல்லா வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ்தா ஓரளவு அப்ப சாப்டாதுன்னா விட்டு என்ன சாப்புடுமோ அதுக்கு புடிச்சதா குடுத்து வுடு
சரி சரி சரி
ஆனா ஆ லிஸ்ட் நான் வச்சிருக்கே நா என்ன பண்ணுவே ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆஹ் குழிப்பணியாரோ ஊத்தி குடுத்து வுட்ருவே இட்லி மாவு இருக்குல்ல அதுல வந் இட்லி மாவுல வந்து வெல்லம் போட்டு ஆ இல்லைன்னா முட்டை ஒடச் ச்ச ஊத்தி ஆஹ் அத வந்து குழிப்பணியாரத் துல ஊத்தி அத வந்து போட்டு குடுத் குடுத்துட்டோம்னா அத சாப்டுங்க
ஓ சரி சரி
ஸ்நாக்ஸ் மட்டு சாப்ட்டுட்டு வீட்டுக்கு வந்துதானே லஞ்ச்சு சாப்புடுவா
ஆமா ஆமா ஆமா
பண்ணி இது மாரி பண்ணலா அவளுக்கு மூ ஆஹ் முட்டை புடிக்கும்னு வச்சுக்க முட்டையிலேயே நெறைய டைப் இருக்கு அது செஞ்சு குடு ஆஹ் ப நா வந்து வெறும் முட்டையவே சும்மா ஊத்தி குடுக்காம பணியாரக் க்கல்ல ஊத்தி் ஆ ரவுண்ட் ஷேப்ல குடுப்பே ஷேப் க்குதா அதுகளுக்கு முக்கியோ அதுனால நா அந்த மாரி குடுத்துருவே
ஓ சரி சரி சரி
அது மாரி குடு ஆ இதெல்லா நல்லாதா சாப்பிடுங்க அம் வெள்ரி த்தா அதெல்லா சாப்டுவா ஆப்பிள் நா குடுப்பே கிரீன் ஆப்பிள் குடுக்க மாட்டே ரெட் ஆப்பிள்தா குடுப்பே கேரட்லா இவன் சாப்ட மாட்டா ஆனா ஒவ்வொரு நாள் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி குடுத்துவுடு
பிரெட் உம் செரி செரி செரி இல்ல ஏன்னா முட்ட கொஞ்சம் கவுச்சி வாட வரும்னு சொல்லிட்டு ட்டு குடுக்கறது இல்ல அவ எப்டி இது பண்ணுவான்னு தெரியாது ட்ரெஸ் எல்லாம் அப்பிட்ட ஆனா கஷ்டம்ல அதனால
சேரி சேரி அது வீட்ல குடுக்கறதுனா குடுத்துக்கோ நா வந் து இவ வந்து காய்கறி எல்லா முன்னாடி சாப்பிடவே மாட்டா மல்லுக்கட்டி நம்ம ஊட்டணும் அதனால என்ன பண்ணுவே முட்டைனா விரும்பி சாப்பிடுவான் சோ நா மு ஊத்தி பீட்சா மாரி கட் பண்ணி குடுத்து வுட்டேன்னு வச்சுக்கவே அவ சாப்பிட்டு வந்துருவான் சாப்பிட்ருவான் அப்டின்ற ஒரு இது இருக்கும் லன்ச் பாக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்
ஓ செரி செரி
அதனால நா அத குடுத்து விடுவே வெஜிடபிள்லா வந்து காலைலயே ஊட்டி அனுப்பிருவே நானே ஆ இது பண்ணி நானே ஊட்டி அனுப்பிடுவே
ஓ செரி செரி செரி
ம் ம் தேங்கா சாப்டுவாளா
தேங்கா எல்லாம் சாப்பிடாது
உம் தேங்கா சாப்பட வச்சு பழக்குனியினா அதெல்லா நறுக்கி போட்டோம்னா அத சாப்பிடுங்க புள்ளைக
ஆஹ ஆஹ்ஆஹ ஸ் தெரி சரி
இவங்களுக்கு வந்து ஸ்கூல் மெனு அஹ் தேவுக்குெல்லாம் வந்து ஸ்கூல்ல இருந்து மெனு அனுப்பிருவாங்க அந்த மெனு ப்படி குடுத்து விட சொல்லுவாங்க மேக் திவாம் நான் ஒன் ரெண்டு ஏதாவது செய்ய முடியுது அப்படின்னா அதெல்லாம் குடுத்து உடுவேன் இல்லேன்னா கொடு பாப் காணே நான் வாய்ங் பாப்கார்ன் செஞ்சு குடு பாப்கான் பேக்கெட் ஐட்டமா வாங்காம ஆஹ் பாப்கான வந்து அந்த சோளப் உப்மாவே வாங்கி வச்சீ வீட்ல குக்கர்ல வச்சீ செஞ்சிகுடு பாப் உக்கான் சாப்டுங்க
சரி சரி சரி சரி சரி ஆ ட்ரை பண்றேன் ஏன்னா இப்பதானே ஸார்ட் பண்ணிரிங் ரெண்டு நாளா பழம் தா குடுத்து வுட் டுத்த நேத்து ஆப்பிள் குடுத்தே இன்னைகி கொஞ்டு ஆரஞ்சு மட்டு குத் தூட்ட நாளைக்கி கானு இந்ததூ கெழங்கு சத் சக்கரவலி கெழங்கலாமோ வாங்க சொல்லிருக்கே
உம் சக்கரவளிகெழங்கு மரவள்ளிகெழங்கெல்லாம் குடு
அதான் அதான் அததான் குடுக்கலாம்னு சொல்லிட்டு சேரி சேரி ஆஹ் சேரி சேரி பாருங் பாய் பாய்